ஹலோ என்ன பண்றீங்க சும்மா தாங்க இருக்க நீங்க என்ன பண்றீங்க
சும்மாதாங்க இருக்க
உம் நா ஒன்னு கேப்ப நீங்க சிரிக்க கூடாது சிரிக்க மாட்ட சிரிக்கமா அதுக்கு முழுமையான பதில நீங்க சொல்லணு ஓகே சொல்லிட்டா போச்சு இப்ப சொல்லுவீங்களா உங்களோட வாழ்க்கை துணைய வந்து எப்டி இருக்கணும்னு ஆசப்பட்றீங்க
ஆஹ்
நா கேக்கறதுக்கு முன்னாடியே சொன்னலங்க கேக்கறதுக்கு பதில் சொல்லணுனு உம்
அஹ்
பொறுமியா நல்லா யோசிச்சு ஒரு உங்களோட கற்பனை திறன வெளிப்படுத்துங்க எனக்கு வந்து மெச்சூரிட்டியா அமைதியா அமைதியா கூட இருக்க கூடாது ஆஹ் எந்த எடத்துல பேசனமோ அந்த எடத்துல பேசணு மத்த எடத்துல என்ன விட்டு குடுக் கூடாது அதுவு இல்லாம நம்ம வந்து ரெண்டு கேட்டகரியா பிச்சுக்கலா ஒண்ணு வந்து அவுங்களோட கேரக்டர் அவங்களோட குணோ ஓகேவா ரெண்டாவது அவங்களோட பிசிக்கல் பாடி அப்பியரன்ஸ் பாக்குறதுக்கு எப்டி இருக்கணு சரிங்களா இது ரெண்டுத்திலியு தனிதனியா நா சொன்னது துல ஃபஸ்ட் சொல்லிட்டு அப்பறமா அத அதோட கொணோ சொல்லுங்க ரெண்டாவது சொல்லிட்டு அதோட குணோ ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நா ஃபிசிக்கல் பாடி அப்ரியன்ஸ்க்கு வந்தர அதாவது பாக்கறதுக்கு எப்டி இருக்கனு சொல்றீங்க எப்டி இருக்கனு எனக்கு வந்து கலர்லா வந்து எந்த கலர்ல இருந்தாலு ஓகே தா பட் நா அட்ராக்ட் ஆவறது வந்து ஆஹ் சாரோ கெடையாது கெடையாது நடுவுல இருக்கறது ஆஹ் அண்ட் ஏர் வந்து க்ரோத் அதிகமா இருக்கணு கர்லியா இருந்தா புடிக்கு ஓ சேரிங்க ஆஹ் நெக்ஸ்ட் வந்து எப்பமே எனக்கு கண்ணுதா அட்ராக்டிவ் ஆகு
கண் இமைகளோட ஐப்ரோஸ் எல்லா திக்கா அழகா இருந்தா எனக்கு புடிக்கு நோஸ்லா கரட்டான ஸ்ட்ரச்சர்ல இருக்கணு கரட்டான ஸ்டெச்சர் ஒரு மாரி நீட்டமா ஒரு மூக்கு இருக்கு கூர்மையான இருக்கணு உம் அண்டு
ஆ வேற என்ன எனக்கு வந்து ஃபிட்டா இருந்தா பிடிக்கு சேரிங்க ஒரு ஜிம் பாய்யா இருக்கணு ஆ ஜிம் பாய்யு இருக்கலா ம் ம் அப்புற
வேற
வேற எதுவு இல்ல ம் ம் இப்ப சொல்லுங்க மனசு மனசுல வந்து கேரக்டர்வைஸ் சொல்லும் போது ஈகோ இருக்கவே கூடாது ம்
பொசசிவ்
ம் ஆன பொசெஸிவ்னெஸ் ரொம்ப அதிகமா போனா அது உங்களுக்கு ஆபத்த தா விளைவிக்கு இருக்கு தா பட் கொஞ்சமாச்சு பொசெஸிவ் இருக்கணு ஹ அப்பதா கொஞ்ச இன்ட்ரெஸிங் இருக்கு ம் புரியுதுங்க அண்ட் கைண்டா இருக்கனு ம் எப்டி இருக்கணு கைண்டா கைண்டு என்றால் ஆ ஏன் கைண்டுக்கு மீனிங் தெரியாதா நீங்க தமிழ் பேசுங்க தமிழ்லயா ஆமா ஒரு விட்டு கொடுத்து போற மனசு விட்டு கொடுக்குற மனசு ம் எதையோ சகிக்கிற மனசு பொறுத்து போற மன சு ம் கேட்க வேண்டிய நேரத்தில் கேள்வி கேட்க வேண்டு
ஆ கேக்கலா
ஆமா மத்த முன்னாடி உங்கள அசிங்கடுத்த க்க கூடாது உங்களோட தனிய தனியா இருக்கு போது ஹ பர்சனல்ல இருக்கணு ம் அண்ட் டாக்சிக் இருக்கலா ஆனா கொஞ்சமா இருக்கலா டாக்சிக்னா ஹ டாக்சிக்னா வந்து சந்தேகமா சந்தேக இல்ல டாக்சிக்னா வந்து ஒரு மாரி அஹ் எப்டி சொல்றது அஹ் ஒரு மாரி கொடூருமா இதுவா சொல்லுவாங்கல்ல அக்ரசிவா இருப்பாங்க புரியவில்லயே புரியவில்லையா ஆம் சேரி அப்பறமா இதுக்னா விளக்கற சேரிங்க நீங்க நெனைக்கிற டாக்சிக் கெடையாது ஹ இது வேற அ ரொம்ப லவ்வுடா இருக்குணு ஓ அப்டிங்களாங்க இப்ப உங்களுக்கு ஒரு ஆச சல்ல இருக்குல்லங்க நானு என்னுடைய வருங்கால ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ